எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
ஆ ஒன்னி பண்ணல டி வி தா பாத்துட்டு இருக்கா
சேரி சேரி ஓகே ஓகே நா சும்மா ஃபேமிலி கூட பேசிட்டு இருந்தே இவ்ளே நேரோ
ஆ
ம் என்ன சாப்ட்டீங்க
ஆ நானா ரைஸு சாம்பாரு தயிரு நீங்க
சேர் நா வந்து சேலட் சாப்ட்டே
சேலட் ம் எங்க இருக்கீங்க சவுண்ட் வந்துட்டு இருக்கு மயப்பேஞ்சிட்டு இருக்கா
புரியல
சவுண்ட் வந்துட்டு இருக்கு
என்ன சவுண்ட் வருது
அ மய பெயிற மாதிரி
இல்ல இல்ல
ம் வெளிய இருக்கீங்கன்னா என்மோ சவுண்டு வருது
இல்ல இல்ல வீட்ல தா இருக்கே
ஓ வீட்லதா இருக்கீங்களா
அப்றோ என்ன பண்றிங்க ஜாப் பண்றீங்களா படிக்கிறீங்களா
இல்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கே இப்பதா பாஸ் பண்ணிருக்கே ஒன்லி இப்பதா எம் பஏ கம்ப்ளீட் ஆயிருக்கு
செரி ஓக் நா இப்பதா தேட் இயர் படிக்கிறே
ஓ பீ டெக்கா
இல்ல பி காம்
ஓ பி காம் ஓகேங்க
காம் துபாயில வந்து பி எஸ் சி ஹானஸ்
நீங்க இப்போ துபாய்ல துபாயில படிச்சுட்டு இருக்கீங்கள
ஆ துபாயில படிச்சுட்டுருக்கே
ஓ இப்ப துபாய்யிலே துபாய்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிங்க காலு
இல்ல இல்ல இப்ப சென்னைக்கு வந்திருக்கே லீவுனால த்ரீ மன்த்ஸ் லீவு
ஆ ஓகே
அதனால இங்கே வந்து சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்ட்டு இது பண்றே
ஆஹா ஓகே ஓகே
ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
ந எம் பி ஏ படிச்சிருக்கே பி பி ஏ பட் கம்ப்ளீட் பண்ணி எம் பி ஏ
சேரி சேரி எந்த ஏரியா
எந்த பெங்ளூர்
ஓகே ஓகே
ஆ
தமிழ் பேசுறீங்க பெங்ளூர்ல
அ பெங்ளூர் தமில் பேசலாமே ஏ தமிழ் பேச கூடாதா பெங்ளூர்ல
பேச்லா கன்னடா தானே பேச்றாங்க எல்லா
ஆமா கனடா தா ஆனா தமிழ் என் மதர் டங் தமிழ் ஆனா என தமிழ் கரெக்டா இருக்காதுன்னு தான் நா நினைக்றா
ம் ஏ பேங்ளூர்
அ இல்ல எங்ளுக்கு பெங்ளூர்தா கிட்ட
சேரி சேரி
நான்னு கன்னடா பேசுவே தெலுங்கு பேசுவே தமிழ் பேசுவே
எனக்கு கன்னடா கொத்தல்ல அது மட்டு தா தெரியு
கன்னட கொத்தல்ல தெலுகு
எதுமே தெரியாது உருது
ம்
உருது தமிழ் இங்லீஷ்
ம்
ஹிந்தி
ம்
அதுதா ப்ரெஞ்சு படிக்க தெரியு எழுத தெரியு
ம்
வேற எது தெரியாது
ஓகே எங்லுக் தெலுங்கு தமிழ்ழு கன்னடா அவ்லோதா இங்லீஷ் இங்லீஷ் காமன்தா அதா ஹிந்தி ஹிந்தி
ஹிந்தி தெரியு
ஓகே நானு உங்ளுக்கு மோகன் பாபு ஐடியா இருக்காரா
மோகன் பாபுவா
ம்
இல்லையே
சினி ஆக்டர்
ஆ
சினி சினி ஆக்டர்
ஆ தெரியு தெரியு
ம் எந்த சினிமால இருக்காங்க சொல்லுங்க
ம் மோகன் பாபு தெலுங்கா
ஆ தெலுகு
ம்
ம் திரும்ளா ஐடியா இருக்கா
இல்லையே
ஆந்திரா சைடு நீங்க வந்திந்துந்து இல்லையா
இல்ல பெங்ளூர்ல ஒரு வர்ஷோ இருந்தே
ம்
இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரல் இருந்தேன் ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்தேன் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே தான் இருப்போ ட்ரிப்பு போவோம்
ம்
அதுக்கப்புறமா துபாய் போயிட்டேன் ஒரு வருஷம் அதுக்கப்புறமா இப்ப சென்னை வந்திருக்கேன்
ஓகே மோகன் பாபு கண்ணப்பா என் சினிமா ஐடியா இருக்கா கண்ணப் இப்பா சூர்யாது பிளைட்டு ப்ளைட் மூவி இருக்கா
ஆ ஆ இருக்கு
அந்த பிளைட் மூவியில வில்லன் கேரக்டர் பைலட் கேலக் கேரக்டர்
அவ்வளோவா பாத்ததுல்ல படம் பாக்கவே புடிக்காதே
ம் அவரு தான்
நீங்க அந்த காலேஜில படிக்கிறீங்களா
அந்த காலேஜ் இப்பதான் கம்ளீட் ஆயி வெளிய வந்துருக்கேன் டூவண்டி ஃபைவ் டூவண்டி ஃபைவ் ம்
நெறைய ஜாப்ஸ் இருக்குமே பாங்களூர்ல
நெறைய இருக்கு ஆனா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நானு எம் பி ஏ கா, எம் பி ஏ லாம்
ஆ
எம் பி ஏ ரிலேட்டடா பாத்துட்டுக்கேன்
ஓகே ஓகே பாங்களூர் தான் வேல செய்வீங்களா இல்ல வேற வேல செய்வீங்களா வேற ஊர்ல கிடைச்சா
எந்த ஊர்ல கிடைச்சாலும் பண்னோஷம் தான் எங்களுக்கு எது கிடைக்கும் நான் படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் ரிலேட்டடா கிடைச்சா நல்லா இருக்கும்
ஓகே ஓகே இன்ஸ்டாகிராம்லலாம் பாக்கலாம்ல நெறையா வருதே
இன்ஸ்டாகிராம்ல நெறைய வருது நான் இங்க ரொம்ப கம்பெனி இறங்கி என்னா சொல் றது ரொம்ப ஃபார்ஸ் கூட இருக்கு
டு ம்
ம் நானு இன்டர்வியூக்கு அட்டன்ட் பண்றேன் இன்டர்வியூக்கு அட்டன்ட் பண்ணி வொக்காறுறேன் அ இது செல்பு எல்லாம் குடுப்பான்
ஆ
அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்பறமா காசு கேப்பாங்க
இன்டர்வியூல காசு கேப்பாங்களா
ஆமா
ஓ
நறைய இடத்துல பெங்களூர்ல பாத்தா வந்துட்டு இருக்கு பெங்களூர் ஒன்னே இல்ல ஹைதராபாத் சென்னை எல்லாம் இப்போ ஸ்கேம்
ஸ்கேமா ம்
ஸ்கேம் இப்போ நறைய ஸ்கேம் தான் நடந்துட்டு இருக்கு
ஆ சேரி சேரி
ம் நீங்க நீங்க ஜாப் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்கா நீங்க
இல்ல இல்ல படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னனே காலேஜ்
ஓகே ஓகே துபாய்ல இப்போ ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கீங்க
ஆ ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கேன்
ஓகே
ம்
என்னென்ன பண்றீங்க ஃப்ரீ டைம் இப்போ
ஃப்ரீ டைம் இப்போ இல்ல இல்ல சமையல்லா இல்ல பாத்திரோ வெளக்குவே வீடு தொடைப்பே வீடு பெருக்குவே எல்லா வீட் வீட்டு வேலயு செய்வே சமையல் தவிர
ஆ பிரியாணி நல்லா செய்வீங்க நெனைக்கிறே பிரியாணி
ஆ ஏ எங்க வீட்ல செய்வாங்க எனக்கு செய்ய தெரியாது நீங்க என்ன சமைப்பீங்க
நான் பிரியாணி சமைப்பே ரைஸ் ஐட்டம்ஸ் ரைஸ் வெப்பே சாம்பாரு இன்னு வெஜிடேரியன் எக்கு இதெல்லா நான்வெஜ் பண்ண முடியு சப்பாத்தி தெரியு சப்பாத்தி கட்லெட்டு இதெல்லா பண்ணி சாப்டுவோ நானே வே நானு வீட்ல
ம் யாராச்சி சாப்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்களா
ஆ சொல்லி இருக்காங்க எங்க அம்மா சொல்லி இருக்காங்க
ஓகே ஓகே நா வந்து ரொம்ப ரேரா சமைப்பே சம எப்டின்னா எங்க அம்மா சமைப்பாங்க எப்ப எங்க அம்மால ரொம்ப முடியலன்னா அப்ப வந்து எங்க அம்மாக்கு மட்டும் டிஃபன் செஞ்சிட்டு நாங்க எல்லாரு வந்து ஃப்ரைட் ரைஸு
ம்
ட்ராகன் சிக்கன் அப்டி நா செஞ்சி குடுப்பே நானு என் தங்கிச்சியு சேந்து செய்வோ எங்களுக் நா எங்க வீட்ல எல்லாரு ஆ யூடியூப் பாத்து யூடியூபில வந்து ஓடிட்டே இருக்கு நாங்க அத பாத்து செஞ்சிட்டே இருப்போ
ஓகே உங்களுக்கு எப்புடி தெரிஞ்சது இந்த ஆப்பு
அதெல்லா கேக்க கூடாது இங்க
ஓ இல்ல நார்மலா கேட்டே
இந்த இந்த ஆப் வந்து எங்களோட அண்ணி சொன்னாங்க அண்ணி
ஆ எனக்கு இது எங்க அம்மா சொன்னாங்கோ
ஓகே உங்க அம்மாவு செய்றாங்களா
ஆ எங்க அம்மா கூட செய்றாங்க
இதுவரைக்கு காசு வந்திருக்கா
தெரில அதெல்லா கேக்க கூடாதுங்க நீங்க தா சொன்னீங்க நான் கேப் க்கு நா ஒரு ஆ நா ஒரு கொஸ்டின் கேட் நீங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டீங்க ஆ
இதுல பேசுறது நல்லா இருக்கா
ஆ பேச நல்லா இருக்கே
ம்
ம்
நா இல்ல இன்னைக்கி தா ஃபர்ஸ்ட் டே
இன்னைக்கி தா ஃபர்ஸ்ட் டே வா ஓகே ம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கால் தா இது
ரொம்ப நாள்னு தெரிமா
ரொம்ப நாள்னு தெரியாது எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் ஆயிருக்கு என் கையில குடுத்து ஒரு த்ரீ டேஸ் ஆயிருக்கு
ஓக்கே ஓக்கே
ம்
உங்கள் ஃபோன்ல போட்டு பேசுறீங்களா நீங்க உங்க ஃபோன்ல வச்சுருக்கீங்களா
என் ஃபோன்ல வச்சுட்டுருக்கே நீங்க
நானு எ ஃபோன்ல தா வச்சுட்டுரு
நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா உங்களு கேட்ட நீங்க என்ன கேட்டீங்க
புரியல
எக்ஸ்பீரியன்ஸ் காய்
யாரு நானா
ஆமா
ஏ
இல்ல அப்டி இருக்கீங்கன் தா உங்களு கேட்ட
ஓ
ம் இதானா ஃபஸ்ட் காலு
இல்ல இல்ல இது ஃபஸ் காலில்ல கால்ல இருந்து ஒரு பதினஞ்சு கால் கிட்ட பேசிருப்ப எல்லாரு என்ன பேசுறாங்க ட்ராவல் எப்டி ப ட்ராவல் பண்ண என்ன பிடிக்கோ சாப்ட என்ன புடிக் கோ
ஆவ்
எங்க படிக்கிறீங்க உங்க காலேஜ் பத் தி சொல்லுங்க எப்டி சமைப்பீங்க இந்த ரெசிபி பத்தி சொல்லுங்க
ஆமா
எல்லாரு அப்டி பேசுறாங்க
ம்
நீங்க தா டிஃப்ரண்டா பேசுறீங்க இப்ப காசு வருமா வராதான் தெர்ல
ஏ வராது
அது வந்து இது அந்த வ நா வாட்ஸ்அப்ல பேசலானுங்க
ஓக்கே ஓக்கே
இன்னோ ஒரு நிம்ஷோ பேசணு ஏதாச்சு பேசுங்க
ஏன் என்ன பேசன்மா உன்ன என்ன பண்றீங்க இங்க இப்போ எப்ப துபாய் துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கு
இ டேசு அன்னால நல்லா தா இருக்கு ஆ ஒரு வாட்டி போன இன்னொரு வாட்டி வந்த அவள் தா
டூ டைம்ஸ்
ஆ அவ்வளோதா ஆனா ரொம்பல்லா பாக்கல போம் போது பயத்தோடே போனே வரம் போது வந்து எங்க அ க்கா கூட வந்த எங்க அக்காக் கு ஒரு பேபி இருக்கு அன்னால அந்த பேபி சிட்ரா மாறி வந்தா அன்னால அவ்வளோவா பாக்கல எதுமே பேபி அழுதுட்டே இருந்துச்சா அது பாக்கவே டைம்னா
ஓக்கே டூ அவர்ஸுல் டூ அவர்ஸ் துபாய் போயிர்லாமே
ஆ ஆமா போயிர்லா
ஓ டூ அவர்ஸ்ல போய்
டூ அவர்ஸ்க்கு போயிர்லா அதுக்கப்பறோ அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இதுல நிக்கணு
ம்
டூ ஹார்ஸ்க்கு முன்னாடி ஏர்போர்ட்க்கு போயிருனு அதுக்குமுன்ன எறங்குனோனே லக்கேஜ் எடுக்க டூ ஹார்ஸ் ஆவு அது எப்டி இருந்தாலு ஒரு செவன் எயிட் ஹார்ஸ் ஆயிரு
ஆ
வீட்டுக்கு வரத்து வரைக்கு டென் ஹார்ஸ் ஆயிரு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரு
ஆ இன்னு என்ன சமைச்சிங்க இப்போ நைட்டுக்கு நீங்கதானா சமையலு
இல்ல இல்ல
ம்
நைட்டுக்கு எங்க அம்மா சமையல்
ஓ ஓ தமிழ் நல்லா ப்ளூயன்ட்டா இருக்கு என் தமிழ் அப்டி ப்ளூயண்டா இருக் கானு கேக்கலமா அ என்து கொஞ்சோ தெலுங்கு மிக்ஸ் ஆவு அதுக்குதா கொஞ்ச கொஞ்ச எடத்துல
ஓகே ஓகே இல்ல ஆகலை ஓகே டைம் ஆயிடுச்சி ஓகே வச்சுட்டா பாய்
ம், ஆ பாய்